தோழி
ஹலோ ஹலோ
நல்லாருக்கீங்களா
நல்லா இருக்கங்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் தோழி உங்கள்ட்ட கேட் கேட்டு தெளிவுப்படுத்து எங்ளுக்கு இப்போ ஆ பேசலாமா தோழி
சொல்லுங்க தோழி ஆ சொல்லுங்க தோழி ஃப்ரீயாதா இருக்கன் சொல்லுங்க
அ அதாவது இப்போ நா ஒரு சின்ன ஒரு சிற்றுண்டி கட மா மாதிரி வைக் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தெருக்கல இந்த சாலை ஓரல்ல சின்ன சின்ன கட இருக்குன் இல்லயா இந்த தள்ளு வண்டியில இருக்குன் இல்லையா அது மாதிரியே ஒரு சிறு கட ஆரம்பிக்கலா ஒரு சிறு தொழில் மாதிரி ஆரம்பிக்கலா அப்டின்ற மாதிரி யோசிச்சிருக்கே ஆனா அது எங்க ஆரம்பிக்க நல்லா இருக்கு எப்டி ஆரம்ப ச்சாநல்லா இருக்கு அப்டின்றது ஒரு தெளிவா தெளிவு இல்லாம இருக்றே ஏதாது ஒரு கைத்தொழில் பண்ணுனு அப்டின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கே பட் ஆனா எங்க பண்னுனும் எப்படி பண்றது அத பத்தியானா எதுவு ஒரு தெளிவும் இல்ல சோ அதா அத பத்தி உங்கள்ட்ட ஏதேன்னு ஒரு சந்தேகங்கள் கேட்டு ஒங்ககிட்ட தெளிவுப்படுத்திக்கலா அப்டின்னு கால் பண்ணிருக்கே பேசலாங்களா அத பத்தி
கண்டிப்பாங்க தோழி இப்போ சிற்றுண்டினா இத நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம்ங்க தோழி ஒண்ணு வந்து பாத்தீங்கனா காலை உணவு வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்ப வந்து தக்காளி சாதம் தயிர் சாதோ புளி சாதோ தோச இட்லி பொங்கல் இதெல்லாமே வந்து பாத்தீங்கனா உணவுப் பொருட்கள்ல அடங்கும் இன்னொரு வக வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த மாரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் இருக்கு பாத்தீங்ளா ஐஸ்கிரீம் ப்ரெட் ஆம்லெட் ட்டு மே மேகி அ அந்த மாதிரி வந்து ஒரு நொறுக்கு தீனி மாதிரியோ இல்ல ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியோன்னு வச்சுக்கோங்களே அந்த மாதிரி இந்த ரெண்டு வகை வந்து நம்ம படுத்தலா இதுல வந்து ட்டு மொதல் வகையா வந்து பாத்தீங்னா உணவுப் பொருட்கள் உணவுப் பொருட்களுங் போது நீங்க காலையில நேரத்துல போயி அதுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே வந்து நீங்க வீட்ல இருந்து செஞ்சு எடுத்துட்டு போறதா இருந்தாலு எடுத்துட்டு போலா இல்ல அங்க போய் செய்யறதா இருந்தாலு செஞ்சுக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கு நீங்க வீட்ல இருந்து ஒரு ஆட்டோ டெய்லியு வந்துட்டு புடிச்சிட்டு நீங்க இருந்து எடுத்துட்டு போனீங்க அப்டின்னா இதா இருக்கு ஏன்னா நீங்க அங்கப் போய் அவசரத்துல இங்க செய்ய முடியாது இல்லைங்களா அதனால அதுக்கு போதுமான பொருட் கள்ளுஜஅங்க இருக்கானு உங்குளுக்கு தெரியாது அதனால வீட்ல இருந்து செஞ்சு உங்னாலே சின்னதா போட் போட முடியு அப்டின்னா வீட்ல இருந்து செஞ்சு எடுத்துட்டு போறது ஒரு சிறப்பான இதா இருக்கு இந்த மாதிரி நீங்க உணவுகள் வகைகள் வந்து போடுறீங்க சாப்பாடு சாப் ட்ற உணவுகள் வந்து போட்றீங்க அப்டின்னா இந்த ஐடி கம்பெனி அது மட்டு இல்லாம ஸ்கூலு காலேஜஸ்சு காலேஜ்க்கு பின்னாடி இல்ல மருத்துவமனை அந்த மாறி இடத்துல வந்து கூட்டங்கள் வந்து நெறைய வரு அதே மாறி பஸ் ஸ்டாண்டு இந்த மாறி இடங்கள்ல வந்து பொதுமக்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க அதுலயு வந்து எதுக்காக நா பள்ளி முன்னாடியு கல்லூரி முன்னாடியு போட சொல்றே அப்டின்னா காலையில வந்துட்டு அறக்க பறக்க வந்து கிளம்பி வருவாங்க இந்த சூழ்நிலைய நானு அனுபவிச்சிருக்கே சோ அப்டி கெளம்பி வரும்போது அம்மா கிட்ட இருந்தோ அப்பாக்கிட்ட இருந்து பண வாங்கிட்டு கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிற இருந்து அவங்க வருவாங்க வீட்ல ஆனா உணவாயிட்டு இருக்கு கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறன்னு வந்துருவாங்க வரும்போது கேன்டீன்ல அவங்களால போய் சாப்பிட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது ஏனா ப்ரெண்ட்ஸோட சுத் சுத்திட்டு அப்டியே இது பண்ணிருவாங்க இதே அந்த இடத்துல நீங்க வந்து கடை போடுறீங்க அப்படிங்கற பட்சத்துல உங்களோ உங்க காலேஜ்க்கு அவங்க காலேஜ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு போது கண்டிப்பா உங்களதா வந்து தேடி வருவாங்க அதுவு ஒரு வாட்டி உணவுக்கு வந்து அடிமைையகிட்டாங்க நாக்குக்கு வந்து அடிமை ஆயிட்டாங்க அப்டிங்கிற பட்சத்துல உங்கள திருப்பி திருப்பி தேடி வருவாங்க சோ அதுவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வருமானத் வந்து ஈட்டி கொடுக்கு அதே மாதிரி காலையில இப்டி வந்து சாப்டா மதியானமு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது செரி இல்ல ஃப்ரெண்ட்ஸோட லஞ்சுக்கு வெளிய வராங்க அப்டின்னாலுமே அப்ப அப்ப வந்து உங்ககிட்டதா அப்பிஉங்ஙவந்து சாப்பிடுவாங்க அப்பறாமா வவந்துஏன்னா தொலை தூரத்துல பசியில எப்டி அவ்வளவு தூர போறது இல்லபா ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்டக்கெல்லா போற அளவுக்கு நமக்கு காசு இல்ல கையில அப்டின்னா குறைந்த அமௌண்ட்ல உங்க கிட்டயே கொடுத்து வாங்கி சாப்புடுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக் வந்து உட்படு இதே பள்ளியில் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைங்க வெளியில வந்து சாப்பிட முடியாத அம்மாஅப்பா திட்டுவாங்க அப்டிங்கிற பட்சத்துல பேரண்ட்ஸே வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க இந்த அவசரத்துக்கு இது செஞ்சு போ அப்டின்னு சொல்லிட்டு பார்சல் வாங்கி குடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரியு நா வந்து இது பண்ணிருக்கே இதவே இது போக இந்த ரெண்டு விஷயங்கள் போக ஐட்டிங்கும் போது உங்களுக்கு ரொம்ப இதா இருக்கும் ஐட்டிங்கம் போது உங்களுக்கு காலையில சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு அவங்களே இது பண்ணிருவாங்க இல்ல சில இவங்க வந்து பாத்தீங்கன்னா நா ரெகுலரா உங்ககிட்டயே வாங்கிக்கிறேன்க்கா அந்த மாதிரியு சொல்லி கணக்கு வச்சு மாசோ மாசோமா பே பண்ணுற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க அத நீங்க கணக்கு வச்ச அவங்க வச்சு ஃபாலோ பண்ணிக்கலா சோ இந்த மாதிரி நெறய ஒரு உணவு நீங்க ரிலேட்டடா போனீங்கன்னா இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு இல்ல இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நொறுக்கு தீனகள் மாறி நா கொண்டு போறே அப்டின்னா நொறுக்கு தினிக்குமே வந்துட்டு உங்களுக்கு இவளோ இது இருக்கோ தோழி
கண்டிப்பா கண்டிப்
ஆமா அங்க வந்து பாத் தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி அப்டின்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து விரும்பி சாப்டுறவங்க பொதுவா ஒருளவு டேஸ்ட் பண்ணி பாப்போனு வருவாங்க அவங்களுக்கு புடிச்சு போச்சு அப்டின்னா கண்டிப்பா அவங்களு வாங்குவாக ஆனா என்ன பொறுத்த வரைக்கு நீங்க கேட்டீங்கன்னா உணவு எடுக்கறது உங்களுக்கு ஒரு நாள் இதனே சொல்லா நொறுக்கு திணிய காட்டிலு
அ ஏனா இப்ப நம்ப உணவு எடுக்கிறோ அப்டிங்கும் பொழுது இப்ப பாத்தீங்க நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா ஆ இப்ப பள்ளிக்கூடம் பக்கத்துல அது ஒரு ஒரு ஐ டி கம்பெனி பக்கத்துல அல்லது வேற எதுவும் அ கம்பெனிகள் அருகாமையில நம்ம வச்சோம்னாக்க நமக்கு வந்து வியாபாரங்கிறது கொஞ்சோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தோ அப்டின்னாக்கா இதுவே என்ன என்னுடைய ஒரு என்னுடைய யோசனை அப்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு நொறுக்கு திணி வைக்கிறோ அப்டிங்க பொழுது நம்ம வந்து ரொம்ப நேரம் செலவிடுற்றதுக்கு வேல இருக்காது இல்ல ஒன்னு காலையில அப்டி இல்லது ஈவினிங் நேரத்துல அதாவ்து சாய்ந்த சாய்ங்காலோ நேரத்துல போய்ட்டு நம்ம வந்து நோறுக்கு தீனிய நம்ம ஏற்பாடு பண்ணோ வெச்சோம் அப்டிங்கும்பொழுது ஒரு வடையோ அல்லது பஜ்ஜியோ இல்ல போண்டாவோ அல்லது ஒரு சுண்டலோ அந்த மாதிரி செஞ்சு வெச்சோ அப்டின்னாக்கா நம்ம வந்து முப்பொழு அதாவுது ஒரு நாள் பொழுது நமக்கு வேல இருக்காது ரெண்டாவது இந்த இப்ப வட பஜ்ஜி இந்த சுண்டலு இந்த மாதிரி இந்த மாரி ஐட்டங்கள் செய்றோ அப்டிங்கனாக்கா அதிகபட்சம் நம்ம வந்து கா காலை நேரங்கள்ல இந்த இந்த கடயை வெக்கெறதுங்கறது ஒரு ஒரு அதிகமா வியாபாரம் போக போகாது இப்ப எ சாய்ந்தெர நேரங்கள்ல அ வெக்கெறோ அப்டின்னா ஒரு ப ஸ்கூல் முடுஞ்சு வருதுங்க பிள்ளெங்க வராங்க அப்டின்னா வாங்கி சாப்பட்றதுக்கோ இல்லது உங்க வேலை முடிஞ்சிட்டு வராங்க அப்டின்னா அந்த டையத்துல வாங்கி சாப்படுறதுக்கோ கொஞ்சொ செரியா இருக்கு அப்டின்னு நனக்கிறே இப்ப ஒரு வட செஞ்சு குடுக்குறோ அப்டிங்கும்பொழுது சுவம்ப வட அப்டின்றது மட்டு குடுத்தோம்னாக்கா அதிகமா ஓ போறதுக்கு வாய்ப்பில்ல கஸ்டமருடைய அதாவது வாடிக்கையாளருடைய அ உடல் நலமும் நமக்கு முக்கியொ அவங்களுடைய இப்ப சாப்புட்றாங்க அந்த ஒரு வட அப்டின்னா ஒரு வடைய வாங்கி சாப்புட்டு போறதுக்கும் ஒரு சட்னியோ சாம்பாரோ வெச்சு குடுக்குறோ அப்டிங்கும்பொழுது ஆ சட்னி சாம்பார்னா இன்னு ஒரு ரெண்டு வட எக்ஸ்ட்ரா சாப்புட்றது நமக்கு வந்து ஒரு வியாபாரத்த அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நெலமெக் கி வரு அப்டின்னு நெனக்கிறே சோ நீ இப்ப நீங்க சொல்ற மாரி நம்ம அந்த பாஸ் கோ பள்ளிக்கூடொம் பக்கத்துல அலுவலகங்கள் பக்கத்துல நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நே ஈவினிங் நோறுக்கு தீனிக்கட அப்டின்ற மாரி வெச்சா நல்லா இருக் கு அப்டின்னு நா நனக்கிறே
ஆமா தோழி ரொம்ப செரியா சொன்னீங்க உங்களோட வருமாயனமு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சொ நொறுக்கு தீனிங்கம்போது நீங்க ஒரு பத்துருவாய் க்கு வாங்கி இருவதுருவாய்க்கி வித்தா கூட அவ்ங்க வாங்கதா செய்வாங்க அதுலெயும் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா இப்போ நீங்க வந்து எல்லாருமே செய்ற மாதிரி செ செஞ்சீங்க அப்டின்னா அதுக்கு ஒரு மவுஸ் வந்து இருக்காது இதே நீங்க தனிப்பட்டு எதாவுது ஒரு உணவு வந்துட்டு இ இப்ப இருக்குற சமூக வலைதளங்கள யூஸ் பண்ணி குறிப்பிட்டு எதாவுது உணவு வந்துட்டு இப்போ கம்புள வந்து பாத்தீங்கன்னா சும்மா கம்பு குடுத்தா யாரு சாப்பட மாட்டாங்க கம்புள வந்து எதாவுது வித்தியாசமா செ செஞ்சு குடுத்தா சாப் புடுவாங்க உடம்புக்கு நல்லது எனா இப்ப இருக்குற நம்ப வாழ்க்கை சூழ்நெலைய வெச்சு பாத்தா எல்லாருமே இயற்கை உணவுக்கு வந்து மாறிட்டு வராங்க இல்லயா சோ அப்ப வந்து இயற்கை உணவங்க நீங்க குடுக்கறீங்க அதும் சுவையா குடுக்குறீங்க அப்பிடிங்கிற பட்சத்துல உங்குளுக்கு ஒரு நல்ல மவுசு இருக்கு நீங்க அத எவ்ளவு ரேட்டு வெச்சு வித்தாலுமே வந்து அத வாங்குவாங்க எனா அவுங்களுக்கு வந்து அது தேவ இல்லையா அதனால கண்டிப்பா வாங்குவாங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா இப்ப நீங்க சொல்ற மாரி பாத்தீங்க அப்டின்னா நம்ம வந்து ஒரு ஒய்ய எல்லா கடைங்களிலெ யுமே இப்ப வன எவலி போண்டா பஜ்ஜி அப்பிடிங்கெறது ஒரு எல்லாக் கடைகளில்மே இருக்கக்கூடிய ஒரு இயல்பான சூழ்நிலையா இருக்கு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நா ஒடம்புக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு அப்பிடிங்கம்பொழுது இந்த கம்பு மத்தறொம் இந்த மக்காச்சோளம் சோ சோளத்துல செய்யக்கூடியது கம்புள செய்யக்கூடியது இல்ல சிறுதானியத்துல செய்யக்கூடிய இது மாரி இந்த த பயிர்கள் அ பயிரு வகைகள் இது மாதிரி செஞ்சு குடுக்குறோ அப்பிடிங்கும்பொழுது நமக்கு வந்து அந் வாடிக்கையாளர்களுடைய உடலுக்கும் ஆரோக்கியமானதா இருக்கும் மற்ற கடைகெளவிட நம்ம கடக்கி வாடிக்கையாளர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்பிடின்னு நா நா நனக்கிற ரெண்டாவது பாக்குறோ அப்டின்னக்கா ஒரு கடையில இப்ப ஒரு பக்கத்துல கட அக்கம் பக்கத்துல உள்ள கடையில ஒரு பத் துருபாயக்கி விக்கிறாங்க அப்டின்ற பட்சத்துல நம்ம ஒரு ஒன்பது ருபாய்க்கு நம்ம குடுக்குறோ அப்டிங்கும் பொழுது அதாது மத்த கடைய விட நம்ம ஒருபா வெல கம்மியா குடுத்தலா நம்ம எப்பொழுதுமே எந்த வேலைய செய்யும் பொழுதும் அ லாபத்த எதிர்பாக்காம அதாவுது நஷ்டமும் வரக்கூடாது நமக்கு லாபமும் வரக் மொதல்ல நமக்கு வாடிக்கையாளர்கள் முக்கியம் சோ நம்ம அத நம்ம மனசுல வெச்சுக்கிடு நம்ம தொழில தொடங்கும் பொழுது நமக்கு வந்து அதன் மூலியமா நமக்கு லாபம் அதிகமா வரு அப்டினு நா நெனைக்கிறே ஸோ ஒவ்வொரு அதபத்தியான உங்களுடைய கருத்து உங்க கருத்து வந்து இப்ப சொன்ன கரு த்து வந்து எனக்கு மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு இப்ப ஒன்னொன்னு நீங்க சொல்லும் பொழுது நா என்ன யோசிச்சிருந்தே அப்டின்றத விட இப்ப நீங்க சொல்லும் போது உடலுக்கு ஆரோக்கியத்தர தரக்கூடியதாகவு இருக்கறதாருக்கட்டும் இல்லது ஒரு எங்க கடைய தொடங்குனா எப்பிடி வியாபாரம் போகும் அப்டின்ற ஒரு ஒரு அறிவுரையாருக் கட்டும் இப்ப இந்த மாரி அறிவுரைகள்லா யா என்னோடக்கு இப்ப புதுசா நா தொழில் தொடங்குற எனக்கு ஒரு பெரிய ஒரு பயனுள்ள தகவலா நீங்க கூறியிருக்கீங்க அப்டின் நெனைக்கிற அ வேற எதும் உங்குளுக்கு தெரிஞ்ச தகவல்கள் எது இருக்கா தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம நம்ம லாபத்த பாக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட பொருட்கள் வந்து பிடிச்சிருக்கானு பாக்கணுமில்லிங்களா இப்போ அதே மாதிரி சிலவங்க வந்து எப்டி சொல்றது குழந்தைகள கூப்புட்டு வந்து வருவாங்க இப்போ நா வந்துட் ட்டு என்னோட வாழ்க்கைல நடந்தத சொல்ற நா சின்ன பிள்ளையா இருக்கும் போது பேக்கரிக்கு கூட்டிட்டு போவாங்க எங்கம்மா அது ரொம்ப சின்ன பேக்கரியாதாருக்கு அப்போ வந்து இந்த கேக்கு நல்லாருக்குமா இது எவ்ளோ வெலன் கேக்கம் போது அவுங்க வெலய சொல்லிட் ட்டு அங்க சேவ் பண்றவங்க அந்த கேக்குல பாதி பீஸ எடுத்து சாம்பிள்க்கு எனக்கு என்னோட அம்மாவுக்கு குடுப்பாங்க அது வந்து பாத்தீங்ன்னா நம்ம மேல இருக்கிற ஒரு அக்கறனால குடுக்கறதில்ல பட் இருந்தாலுமே வந்துட்டு இந்த சாம்பிள் டேஸ்ட் புடிச்சு நம்ம எக்ஸ்ட்ராவா வாங்குவோ இல்லைனா இன்னொரு பொருள் வேற எதாவ்து சாம்பிள் குடுக்குறாங்க அப்டிங்கம்போது அந்த உணவையு நம்ம வந்து டேஸ்ட் பாத்துட்டு வாங்குவோ அப்படிங்கறதுக்காகதா அப்ப உங்க கடையில வந்து பொருட்கள் வாங்குறாங்க அப்டீனா இப்போ ஒரு கம்பு ரிலேட்டடா வந்து ஒரு இது வாங்குறாங்க அப்டீனா அடுத்து நீங்க ராகி ரிலேட்டடோவோ இல்ல வேற எதாவ்து பொருள் வந்து நீங்க வெச்சிருக்கீங்க அப்டீனா அதயு சாம்பிள்க்கு குடுத்தீங்க அப்டீனா அதுல ஒரு பத்து பீஸ் போடுங்கன் சொல்லி சொல்லுவாங்க இது உங்களுக்கு வருவாய வந்து ஆட்டோமேட்டிக்கா தூக்கி் குடுக்கு தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி உங்களோட கலந்துறையாடந்துதுல நா நெறைய விஷியங்கள கத்துக்கிட்டே அப்டின் நெனைக்கிறே இன்னொருப்ப சந்தரப்பம் வந்திரும் பொழுது நா வேற எதவு சந்தேகேனா உங்களுக்கு கால் பண்ணி நா பேசுறே
கண்டிப்பா தோழி நன்றி நன்றிங் தோழி